ஹலோ ஆ கேக்குது சொல்லுங்க
என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மாதாருக்கே
ம் நானு சும்மாதாருக்கே டீ குடிச்சிட்டீங்ளா
ஆ குடிச்சிட்டே மைன்ட் அப்செட்லருக்கே
ஏ என்னாச்சு
அம்மாவால நா போல நா பி எல் போட்ருந்த இதுவ ஆஃபா மா த்தி கேட்டே சீஸ் ஷெடியூல்டா மாத்தி கேட்டே அது எனக்கு இப்ப சிக் லீவா இதுவா மாறிடுச்சு சிக் லீவா மாறிடுச்சு
அச்சச்சோ நீங்க லீவ் ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணிதான இருந்தீங்க இந்த லீவ
இருந்தது ஆனா நேத்து போயி கேட்டே ஷெடியூல் போட்டு தரீங்ளான் கேட்டே போட்டு தந்துட்டாங்க ஆனா கேப்பு போடல
அப்ப அது கம்பெனி மிஸ்டேக் தான உங்க மிஸ்டேக் இல்லெல்ல
இல்ல அது ஒன் வீக் முன்னாடியே கேப்ல்லா போட்ணு சடனா போடக் கூடாது
அட்லீஸ்ட் நீங்க ட்ரெயின் எதாவ்து புடிச்சு போய்ருக்கலால ட்ரெயின் பஸ் எதாவ்து
போய்ருக்லா தா ஒரு சிக் லீவா வேஸ்ட்டா போய்ச்சு எத்து வச்சுருந்தே என்னைக்காச்சு இந்த லீவ் தேவப்படுனு
விடுங்க ஆச்சு ஆனது ஆய்டுச்சு அவ்ளவுதா
இதுல தேர்ஸ்டே வேற ஒரு லீவ் வேணுன் சொல்றாங்க என்ன வெளிய அம்ச்சிருவாங்க போல
லீவ்வென்ன ஒங்களுக்கு சிக் லீவ்னு போட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிற வேண்டியதா
சர்டிஃபிகேட்ல்லா வேணா சொன்னாலே குடுத்துருவாங்க அஸ்ஸுவாங்ளா அழுவுறது
ஆ பேர் சொல்லக் கூடாது எம் பொண்ணு அழுவரா எம் பொண்ணு அழுவுரா எனக்கு ரெண்டு பசங்க ஒரு பைய ஒரு பொண்ணு நீங்க மேரிடா
இல்லங்க
அ எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பைய ஒரு பொண் பொண்ணு வந்து ஒரு வயசு பொண்ணு வந்து இப்ப தூங்கிட்ருக்கா எல் கே ஜி படிக்கிறா
தூங்கிட்ருக்கா சத்தோ வருது
அவப் பொண்ணோ பொண்ணோட சத்தோ அதே
அதுதா பொண்ணு தூங்கிட்ருக்கா எப்டி சத்தோ வருது
அவத் துங் பொண்ணு தூங்கல பொண்ணு இப்பதா ஏஞ்சிட்டு வந்துருக்கா பையந் தூங்கிட்ருக்கா
ம் ஃபீவர் போயிடுச்சுங்ளா வுங்க பையனுக்கு
ஆ ஃபீவர் போயிருச்சு இப்போ பரவால்ல ஒடம்பு கொஞ்சோ ஓகே பட் ட் ரொம்போ அடம் புடிக்கிறா அழுதுகிட்டே இருக்கா அடம் புடிச்சுகிட்டே இருக் கா ஸ்கூல் காலைலப் போறதுக்கு கால்ல ஸ்கூல் போறதுக்கு எழுப்பி வுட்டே எழுப்பி வுட்டா டே அழுகதா ஒரு ஒன்ற மண் நேரோ அழுதிருக்கா ஆமா ஒன்ற மண் நேரோ அழுதுட்ருந்தா அழ்துட்டு அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு கண்டுட்ருக்கா அடு வாங்கிட்டு அப்றோமா வுக்காந்து பால் குடிச்சி அப்றோமா சாப்ட்டுட்டு வுக்காந்தா அது வரைக்கு அடி செம்மையா அடி வாங்கனா
சாதிசிட்டா ஸ்கூல் போகாம
ரொம்ப கெட்டு போயிட்டா ஃபீவர் வந்ததுலருந்து அ ஃபீவர் வந்ததுலந்து ரொம்பவே பண்றா
நீங்க எப்போ வரீங்க
எங்க வரணுங்க
சென்னைக்கி
நா ஊர் பேர்லா சொல்லக் கூடாதுங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணக் கூடாது டியூட்
சேரி சேரி நீங்க எப்போ வுங்க அம்மா வீட்டுக் போறீங்க
அ நா வந்து இன்னு வந்து தெரில ஆகஸ்ட்டு இல்ல ஜூலை என்டு போவேன் நெனைக்கிறே
ஓ ஓகே ஓகேங்க
ம் எ அப்றோ இன்னைக்கு மத்யானோ என்ன சாப் டிங்க
ஸ் சாப்பாடு காரக்கொழம்பு ஆலுப் பொரியல் அப்றோ பாப்படு
ம் மத் ம் செரி செரிச் சா
ம் நீங்க என்ன சாப்டீங்க
நா இன்னிக் வந்து கிள்ளிப் போட்ட சாம்பார் செஞ்சே அப்றோ வந்து மீன் வந்து வறுத்துட்டே சாப்பாடு
ம்
அவ்ளதா வேற என்ன இருக்கு இப்போ உக்காந்து கொஞ்சோ அப்டியே இங்க வத்தல்ல இருந்தது பா பையனுடைய அந்த வெங்காய வத்தல் சொல்லுவாங்கல்ல ஆனியன் ரிங்ஸ் அந்த மாரிலா அதல்லா இருந்தது எடுத்து சாப்ட்டுட்டு இருந்த அவன் சாப்பட்ல வச்சுட்டா தூங்கிட்டு இருக்கான் எடுத்து சாப்ட்றோ சாப்டுட்டு இருந்த டீ போட்டு குடிச்சிட்ட ஆ அவ்ளோதா அப்டியே ஒரே ஒரு ரஸ்க் இருந்தது எடுத்து அதுவு சாப்ட்டுட்டு உக்காந்துட்ருக்கே ஒரு மாரி டயர்டா இருக்கு கண்ணெல்லா ஒரு மாரி எ தூக்கு தூக்கமா வருது என்ன எனக் கா ஃபீவர் எதாவது இருக்கான்னே தெரில அதனால இப்பவே வந்து ஒரு டோலோ போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க
ம் செரிங்க செரிங்க
அப்றோ என்ன பிளான்னு
ஒரு பிளானுமே இல்லே இப்ப துணி மடிக்கணு பாத்ரோ கழணு வீடு க்ளீன் பண்ணு
ஆஹஹா நா இந்த வேலைய இப்பதா முடிச்சுட்டு உக் காந்த வெளில பெருக்கிட்ட வீடு பெருக்கிட்ட சாமான் கழுவிட்ட
இதுக்கு மேலதா நா ஷ்டார்டே பண்ணு ஒரு இது ரெண்டற மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுவ முடிச்சிருவ இப்
துணி மடிச்சு வச்சுட்ட அது எடுத்துதா இப்ப அடுக்கணு துணி மடிச்சி வச்சது நேத்து போய் மொட்ட மாடில காய வச்சது மழ வந்து எல்லாருமே நெனஞ்சு வுட்டுச்சு அதனால இப்ப இன்னிக்கு வரைக்கு மழ சாயங்கால வரைக்கு காஞ்சிட்டு இருக்குது அதுலயு ரெண்டு துணி காயல்ல சுருக்க காய வச்சுட்டு மடிச்ச துணி எல்லா உள்ள எடுத்து போய் வச்சாச்சு
ஓ ஓகே ஓகே இதுமத் தா நா ஸ்டார்ட் பண்ணு துணி மடிக்கிணு அயோ தல சுத்துது நெனச்சாலே
ம் என்னைக்கு இருக்கு ஏதாவது பார்த்துட்டு எதாவது பேசிட்டு பண்ணா ஆவ போது
அததா யோஸ்ச இப் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்லா
ஸ்நாக்ஸ் எதாவது சாப்ட வேண்டியதான
எதுமே இல்லங்க மொளகாத்தூள் தா இருக்கு நாதா சாப்புட்ணு அதுதா பாக்கிட் மொளகாதூள் எடுத்துட்டு வந்திருக்காங்க
ஃப்ரிட்ஜல தேடி பார்க்க வேண்டியதான அதுல வந்து உருளக்கிழங்க ஏதாவது இருக்கான்னு பாக்குறது
இல்ல இல்ல எதுமே இல்ல அதெல்லா எதுமே இல்லங்க உள்ள
ஐயையோ ஐஸ்கிரீம் அப்போ
எல்லாமே காலிங்க ஃப்ரிட்ஜு தொடச்சி வச்சிருக்காங்க
உஹம் உம் நீங்க நீங்க சாப்புட மாட்டீங்கன்னு நெனச்சு அவுங்க சாப்புட்டாங்க போல இருக்கு
நா ஃப்ரி்ஜே ஓபன் பண்ல என்னன்னா ஆக்சுவலி ரெண்டு நாளா
அப்ப போய் ஓபன் பண்ணி பாருங்க இருந்தா நீங்க தான லக்கு உங்களுக்கு தான சாப்பறதுக்கு கெடைக்கு
ம் சாப்படணு சாப்ட்ருவ
இன்னிக்கி நா ஏன்சி ரெடி ஆவுலான்லா யோசிச்சே நல்ல வேல ரெடி ஆவல
விடுங்க ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்க அப்பறம் பாத்துக்கலா
ம் ஓகேதா பெயிட் லீவ்ல இருந்து சிக் லீவா போயிடுச்சு பேய்டு லீவ் பேலன்ஸ் ஆயிடுச்சு
அ அது அப்பறமா நம்ம இது கரெக்ட் ஆயிரு ஆபீஸ்ல காசு குடுத்துருவாங்க அதுல பைனான்சியல் இயர் இருந்தா
இதெல்லா குடுக்க மாட்டாங்க பிச்சக்கார கம்பெனி இது
ம் அப்படி எல்லா இல்ல எல்லா கம்பெனிலயு இது இரு கே இந்த பெனி ஃபிட்டு
கம்பெனியு குடுப்பாங்க ஆனா இந்த கம்பெனி பிச்சகார கம்பெனி
நீங்க வேல செய்யற எல்லா கம்பெனியு இப்டியே சொல்லிட்ருந்தா எப்டிங்களா
சதர்லாண்டோட எக்ஸ்ட்ரா ஒரு கை பிச்ச எடுக்குது இந்த கம்பெனி
ஐய்யே ஐய்யே ஒன்னும் சொல்றதுக்கு இல்லீங்க
த்ரீ த்ரீ மேர் மண்ணீட்ஸ் டு ஓகேங்க
டென் மினிட்ஸ் தா பேசணு அதுக்கப்ரோ கட் பண்ணிக்கலா
கேக்கலங்கா
ஆ கேக்குதா உங்களுக்கு இப்போ ம் ஏ பொண்ணுக்கு பத்து பைசா பலுனில் பத்து பைசா பலுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி என்ஜாய் பாத்து என்ஜாய் பண்ணிட்ருக்க டிவி பாத்து
ஓகே ஓகே
ஆ பலூன்னா இவங்களுக்கு ரொம்ப புடிக்கு ஆனா கொண்டு வந்தா வெடிச்சுறானுங்க என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது எவ்வளவு பலூன்தா நானு வாங்கி தரது
நூறு ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் பலூன் வாங்கிடணு அதுலயே இரநூறு பலூன் வரு
ம் அது எப்படியே அத ஒடச்சிட்டு ரெண்டே மூணே நாள்ல ஒடச்சுருவாங்க அப்பரோ திருப்பியு நா வாங்கனுமா
எரநூறு பலூன்லா மூணு நாள்ல ஒடைக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஆஞ்சு அவ்ளோதா
ஒரு நே முந்தா நேத்த வாங்கிட்டு வந்த பத்து பலுன்னு ஒடச்சுட்டாங்க ரெண்டே நாள்ல
பாக்கெட்டா வாங்கணு அப்போதா அது கரெக்டா இருக்கு
எல்லாமே ஊத சொல்லுவானே வாய் வலிக்குமே
எரநூறு பலூனு ஊதி வெச்சுக்கணு ஒரு பின்ன குடுத்துட்டு ஒடைடா அப்டின்னு சொல்லனு
நம்ம ஒடைக்கறதுக்கு முன்னாடி அது காத்து போயிருமே
இல்ல இல்ல அவனே அன்னைக்கே பட்டுப்பட்டு பட்டுப்பட்டுனு ஒடச்சரனு
ஆ ஒரே நாள்ல நூறுரூபாவ காலி பண்ண சொல்றீங்க
எனர்ஜி வேஸ்ட் நூறு ரூபா வேஸ்ட்
இல்ல எனக்கு அந்த மாரி வந்து மனசில்ல ம் ம் அப்பரோ ஏ வேற என்ன பண்றீ ஆ
இதுல ஸ்பீக்கர் ஆப்ஷன் கூட இல்லீங்களா
இல்ல ஸ்பீக்கர் ஆப்ஷன் எல்லா கெடையாது
நா ரொம்ப நேரமா இதுல ஸ்பீக்கர் இருக்குனு தேடினு இருக்கே
உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க
ஆஹ்ஹ் ம் சேரிங்டா
உங்க வீட்ல யார் யார் இருக்காங்க
இங்க யாருமே இல்லங்க நா மட்டு இருக்கே
நீங் மட்டு தனியா ஒக்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆமாங்க யாருமே இல்ல, கூப்ட்டாங்க எங்க அம் மா கடைக்கி சோ ம்பேறித்தனமா இருக்கு அதுவுல்ல வீ வீடு கிளீன் பண்னு கேவலமா இருக்கு
அது அப்புறமா கூட வந்து பண்ணிக்கலா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலால பஜ்ஜி சொஜ்ஜி எல்லா சாப்புட்டு வரலா
இந்த வெயில் இதுல உட்காரணு இதெல்லா டென்ஷன்ங்க
பஜ்ஜி சொஜ்ஜி சாப்ட்றதுக்காவது போயிட்டு வந்திருக்கலா இல்ல சாப்டுட்டு அப்பறமே அ வண்டி புடிச்சு வீட்டுக்கு வந்திருக்லா
வேணா வேணா டு அ வண்டி புடிச்சி போறதுன்னா நா ஆஃபிஸ்க்கே போயிருப்பேனே வண்டி புடி ச்சு இங்கிருந்து திருமங்கலம் போயிட்டு அங்கந்து
சேரிங்க பத்து நிமிஷ ஆயிடுச்சு கட் பண்ணிட்டு திருப்பியு பண்றேங்க
செரிங்க